ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதா இருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானா எங்க வீட்ல வந்து ரசோ சாதோ கோஸ் பொரியல் நீங்க என்ன சாப்ட்டீங்க
நானா சாம்பார் சாதம் அப்பளம்
ஓகே ஒகே ஒங்களோட ஃபேவரட் கலர் என்ன
என்னோட ஃபேவரட் கலர் ஒயிட் அண்ட் பிளாக்
ஓ நைஸ்
உங்களுக்கு
எனக்கு வந்து பிங்க் கலர் தா ஃபேவரெட் கலர்
ஏ பிங்க் கலர்
எனக்கு தெரில எனக்கு பிங்க் கலர்ல ஒரு எமோஜி ஒண்ணு இருக்கு அது ரொம்ப புடிக் குனால பிங்க் கலர் ஹார்ட் தா என்னோட ஃபேவரட் உங்களுக்கு ஏ ஒயிட் அண்ட் பிளாக் ஃபேவரெட்
ஒயிட் வந்து ஸ்பிரிச்சுவல குறிக்கு பிளாக் வந் து டார்க்கனஸ்ல ஒரு லோண்லிய குறிக்கு சோ அது எனக்கு பிடிக்கு
ஓ நைஸ்
ம் உங்களுக்கு ஃபேவரெட் மூவி எதனா ரீசன்டா பாக்குறீங்ளா பாத்தீங்ளா
நா லாஸ்ட்டா இப்ப எல் ஐ கே தா பாத்தே
ம்
அது நல்லா இரு நல்லா இருந்துச்சு ஒரு மாரி அடுத்த ஜென்ரேஷன்ல பாக்க கூடிய ப எப்டி இருக்கு அந்த மாரி ஒரு படமா இருந்துச்சு நீங்க பாத்தீங்ளா அந்த படத்த
ஆ பாத்தே
ஆ என்னோட ஃபேவரெட் ஆக்டர் அவரு
ம் ஆ என்னோட வியூலந்து நல்லதா இருந்துச்சு சாங்ஸ்ல்லா நல்லா ஃபேமஸ் ஃபெமிலரியா நல்லா நல்லாருந்தது
ஆ ஆமா
ம்
உங்க லைஃப்ல எதனா ஒரு மெமரபளான ஒரு விஷயொ இருக்கா
ஏ லைஃப்லியா அப்டின்னு எதுமே இல்ல நா என்னோட எக்ஸாம்ஸ பாஸ் பண்ணது என்னோட லைஃப்ல மெமரியா இருக்
ஏ அப்டி சொல்றீங்க
ஏன்னா ஓவர் ஸ்ட்ரகுள்ஸ்லா தாண்டி பாஸ் பண்ணது
ஓ நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்ளா
ஆ இருக்கலாம் ஒங்களுக்கு அப்டி என்ன இருக்கு உங்க லைஃப்ல மறக்க முடியாத முமெண்ட்ஸ்லா
என் என்னோட லைஃப்ல மறக்க முடியாத நெறைய முமண்ட்ஸ் இருக்கு
ம்
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜ் லைஃபு ஸ்கூல் லைஃபு ஃபிரெண்ட் சர்க்கிள் இந்த மாரி நெறைய இருக்கு
புரிது
உங்களோட ஹாபி என்ன
என்னோட ஹாபி எப்பவுமே டான்ஸிங், சிங்கிங். ஒரு சில டைம் புக் ரீட் பண்ணுவே
ஓகே ஓகே எனக்கு சிங்கிங் டான்சிங் இந்த மாரிதா இருக்கு
இப்ப ரீசண்டா வீட்ல எதுனா பாட்டு சாங் பிளே பண்ணி ஆடிருக்கீங்களா
வீட்டு்ல்லன்னு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகும் போது வேணா ஆடிருக்கே
என்ன சாங் லாஸ்டா ஆடுனீங்க
அ இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆன பவளமல்லின்ட்டு ஒரு தமிழ் ஆல்பம் சாங்
ம் பரவா இல்லயே டிரெண்டுக்கு ஏத்த மாரியே இருக்கீங்களே
நம்ம ட்ரெண்டுக்கு ஏத்த மாதரி நம்மள அடாப் பண்ணிக்கணுங்க
கரெட்டு தா
ஆ ஆ
ம் ஃபியூச்சர்ல நீங்க எங்க எந்த கண்ட்ரிக்கு போவீங்க என்ன ட்ரீம்
என்னோட ட்ரீம் பிளேஸ் வந்து சுவிட்சர்லாண்ட் போனு
ம்
உங்களுக்கு
எனக்கு பாரிஸ்
எனக்கு வந்து ஸ்விசர்லான்ட் ஏன் புடிக்குனா எனக்கு தெரில எனக்கு சின்ன வயசு ல இருந்தே ரொம்ப ஒரு அட்மைரான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள அந்த மாரி ஒரு பிளேஸ் தா எனக்கு சுவிட்சர்லாண்ட்
சேரி ஒரு நாள் நீங்க சுவிட்சர்லாந்து போற மாரி இருந்தா என்னெல்லா பண்ணுவீங்க அதுக்காக எப்டி எல்லா கெட் ரெடி ஆவீங்க
நா வந்து ரொம்ப நாளா அதுக்காக ப்ரிப்பேர் ஆவே
ஆ
ப்ரீவியஸா ஒரு எவ்ளோ டூ டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே நா வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றதுனானு எல்லாமே பண்ணுவே பண்ணிட்டு இருப்பே
ஆ
அப்புறமா அங்க போறதுக்கு எனக்கு நா ஃபிளைட்ல டிராவல் பண்ணதே இல்ல ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் மேபி ஃபர்ஸ்ட் டைமே சுவிட்சர்லாண்டா இருந்தா ரொம்ப எக்சைட்டடா இருப்பே
ம்
அதுக்காக ரொம்ப நான எஃப எஃபெக்ட்ஸ் போடுவே அங்கங்க ப்ரீ பிளான் பண்ணுவே எ எப்போபோ எங்கங்க போணு அப்டின்ட்டு நானே ப்ரீ பிளான் பண்ணி
ம்
ரொம்ப இன்வால்வ் ஆகி ஒரு ஒரு பிளேஸையு நா விசிட் பண்ணுவே
நீங்க சோலோவா போவீங்களா இல்ல எப்டி
எனக்கு தெரில அது வந்து லைஃப பொறுத்து இருக்கு ம் எப்டி போனாலு ஓகே எனக்கு வந்து சுவிட்சர்லாண்ட் போனு அப்டிதா
இல்ல நம்மளுக்குன்னு ஒரு பிளான் இருக்குல நம்ம தனியா போயிட்டு ஒரு எடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலா
அப்படின்னு இருக்கு ஃபேமிலியா போனுன்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயு போனுன்னு இருக்கு
நீங்க ஸ்லோ சோலோவா போனீங்கன்னா எங்க போவீங்க
நா சோலோ எனக்கு டரீம் பிளேஸே சுவிட்சர்லாண்ட் தா அதுதா எனக் மெயின் நா எப்டி போனாலு பரவால்ல போணு அவ்ளோதா அப்டிதா
ம்
உங்களுக்கு ஏம் பேரிஸ்
பேரிஸ் வந்து ஒரு மூவியால இன்ஸ்பையர் ஆ மூ மூவி நேம் வந்து எம்லின் பேரிஸ்
ம்
சோ அதனால எனக்கு அந்த ஒரு கேர்ள் தன்னந் தனியா பிரெஞ்சு தெரியாம அமெரிக் கன் நாட்ல இருந்து அங்க போயிட்டு சர்வே பண்றது அங்க என்னெல்லா எக்ஸ்பிளோர் பண்றாங்க மக்கள் எப்டி அவுங்க கூட அட்டாச்மெண்ட் ஆகுறாங்க
ம்
சோ அவுங்கள ஏத்துக்கறாங்களா அந்த சிட்டில அப்டின் சொல்லிட்டு அவுங்க எவ்ளோ ஸ்ட்ரகுள் ஆகுறாங்கல்லா அதுல பாக்கணு அண்ட் அதனால அத பாத்து கொஞ்சோ இன்ஸ்பயர் ஆயி ஆ நம்மளு அங்க போனா நல்லா இருக்குமோ ஆ சாதா இங்லிஷ் இங்கிலீஷ் மட்டு தெரிஞ்சவங்களே அங்க போய் சர்வே பண்ணும் போது நம்மளு வந்து சர்வே பண்ணத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்குமானு சொல்லிட்டு ஒரு இதுதா ஒரு ட்ரீம் தா
ஓ நைஸ் நீங்க எப்டி அங்க வந்து என்ன கேட்டீங்கள்ல எப்டி வந்து நீங்க எப்டில்லா பேக் பண்வீங்க எப்டில்லா எங்க எங்க போணோ இன்னுட்டு யோசிச்சி வெப்பீங்க எவ்ளோ எக்ஸைட்மெண்டற இருப்பீங்க
ஆ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து ஒரு லுக் சர்ச் இருக்கு ஆ நா பிளான் பண்ற பிளேஸ்லா கொஞ்சோ யூனிக்கா அங்கங்க ஃபேமஸ் ஸ்பாட்டா இரு பிளான் பண்ணுவே ஆனா இங்க இருக்கு போதோ அதுக்கேத்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அண்ட் அங்க என்னல்லா போணு ஃபஸ்ட் பிளானிங் அதெல்லா போட்டு போட்டு வெச்சிருவே அண்டு என்னென்ன கிளாத்ஸ் எல்லா நியூவா வாங்கணும்னு சொல்லிட்டு அங்க ஏன்னா ரொம்ப பனி எல்லா பேயு வேற கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுன்னே அங்க தெரியாது சோ அதுக்கெல்லா இங்க இருந்தே பிரிப் பரா இருந்தா அங்க பாஸ்போர்ட் அண்ட் விசா வாங்கிட்டு அங்க போனு ஸ்டடிஸ்க்காக தா நாங்க மேபி அங்க போறதுக்கு இருக்கோன்னு நெனைக்கிறே எனக்கு
ஓகே நீங்க வந்து சப்போஸ் நீங்க போறீங்க அங்க போறப்போ உங்களுக்கு எந்த மாரி டைம்ல போணும்னு ஆச லைக் விண்டரா சம்மரா இந்த மாரி
அ எனக்கு வந்து வின்டர் சீசன்ல போனுதா ஆச
ஓ ஏ ஸ்பெசிபிக்கா வின்டர் சீசன்
ஆ வின்டர்ல வந்து இன்னு அந்த சிட்டி அழகா இருக்கு பாக்க
ஓ எஸ்பெஷலி டிசம்பர் மாந்துலல்லா இன்னு கிறிஸ்மஸ்னாலா சூப்பரா இருக்கும்
ஆ டெக்கரேஷன் பண்ணி இன்னு அங்க வேற ஹாலிடேஸ்ல இருப்பாங்க
ஆ
பீப்பிள்ஸ் எல்லாருமே சோ வந்து இன்னு அது செலிப்ரேட் வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க அங்க
ஓகே ஓகே உங்களுக்கு யாரு கூட போணுனு ஆசை சோலோவா வா ஃப்ரெண்ட்சோடவா இல்ல ஃபேமிலியோடவா
எனக் எப்பமே சோலோவா போறதுக்குதா ஆச
ஏன் ஏன் நீங்க எப்பமே சோலோவா போனு அப்டின் சொல்றீங்க
ஆ மத்தவ்ங் கூட போய் பேரிஸா பீல் பண்ற விட சோலோவா லோன்லியா ஒரு மாரி யாருமே இல்லாம அந்த பாரிஸ்ஸோட ஒரு ஒரு சின்ன சின்ன அழகையு வந்து ரசிக்கிறதுல இன்னு நறையோ எக்ஸ்ப்ளோர் பண்லா
பட் பேரீஸ்னாலே அந்த லவ்வுன் தான சொல்லுவாங்க லவ்வர்ஸோட போறது அப்டின் தன சொல்லுவாங்க நீங்க எப்டி சோலோவா போணுன்ட்டு ஆசப்படுறீங்க
ஆ பேரிஸ்னாலே லவ்தா பஸ்ட்ட வாஃபால் லவ் சொல்லலா பட் செல்ஃப்ல அங்க இன்னும பில்ட் பண்றதுக்கு நெறையவே இருக்கு
ஓகே நீங்க அங்க போனீங்கன்னா இன்னும் மேல அந்த ஈஃப்ரீ டவர் மேல போவீங்ளா
ஆ போவ அங்க ஒரு ரெஸ்டாரண்டே இருக்கு சோ எப்டினாலுமே அது மேல போய்ட்டு அந்த பேரிஸ்ஸோட சிட்டியோட வியூ பாக்காம எப்டி வர முடியு நம்ளால
ஓ அதுதா உங்களோட ட்ரீமே ட்ரீம் பிளேஸே
எஸ்
ஓகே நைஸ்
ம் பிக்கஸ்ட்டு ட்ரீம்னா பேரிஸ் தா
வேற எதனா ஒரு அந்த மாரி வேற எதனா இருக்கா பிளேசஸ்
ஆ இந்த பீஸ்க்கப்றோ கெனடா கெனடா போணுணு ஆச அங்க பேய்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூல்ஸ போய் பாக்கணு
ஹோ
எஜுகேஷன் மெத்தட்ஸ்லா எப்டி இருக்கு அந்த ஸ்கூல்ஸ்லா எப்டி இருக்கு காலேஜ்லா எப் டிலா பண்றாங்க அவுங்ளோட எஜிகேஷன் அண்ட் சிலபஸ்லா எப்டி இருக்குன் சொல்டு பாக்கணு
ஓ ஓகே ஓகே ம் ஓகே ஃபைன்
ம் உங்களுக் வேணா ட்ரீம் இருக்கா இந்த மாரி
இல்ல புரில
அ உங்ளுக்கு வேற எதனா ட்ரீம்ஸ்
இல்ல எனக் ஒன்லி சுவிசர்லாண்ட் தா பஸ்ட்டு
ம்
ஓகே
ஓகே